ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கபா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானும் நல்லா இருக்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க கா நீங்க எப்டி
சேரி சேரி ஓகே ஓகே இப்போ பாருங்கலே கோல்டு் ரேட் பாத்தீங்கனா பயங்கரமா சர சர சரனு ஏரி சி எப்டி இந்த அளவுக்கு வந்ததுனு சொல்ல முடியாத அளவுக்கு ஏறிடுச்சுனு சொல்லலாம்
கண்டிப்பா பா ஃபஸ்ட்ல வந்து அ லாஸ்ட்டா நியூஸ் முடிஞ்ச உடனே அந்த கோல்டு ரேட்ட பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இப்பெல்லா பாக்குறதுக்கு நம்ம எங்க வாங்க போறோம் போ அப்டின்ட்டு போட்டு மாத்திட்டு போறதா இருக்கு
ஆமா முன்னாடி அந்த ஒரு அஞ்சுரூவா பத்துரூவா அந்த ரேஞ்சுல ஏறும் போது பெருசா கவனிக்காம விட்டோம் அதுக்கப் றம் நாளுக்கு நாள் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த செவன் தௌசண்ட்ல இருந்து ஒரு எயிட் தௌசண்ட் அந்த டென் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஓரளவுக்கு கவனிச்சிட்டு இருந்தோம் பதினாலு பதினஞ்சு பதினேழு அளவுக்கு போக ஆரம்பிச்சோன எப்டியோ போய் தொலையட்டும் போ வாங்குனா தான அத பாக்கணும் அந்த மாரி ஆயிருச்சு
என்னப்பா பண்றது இப்போ வந்து நம்ப கலாச்சாரம் வந்து பாத்தீங்கனா நக நகை இல்லாம திருமணம் நடக்காது ஓ அப்டின்டாங்க அதுக்கு தா இருக்கு அப்டி இருக்குற பட்சத்துல நம்ப ஒண்ணுமே பண்ண முடியாது வேறம் எவ்ளோ ரேட்டு ஏருனாலும் வாங்கி தா ஆகனும்
ஆமா அது இன்னமும் கரெக்ட் தான் எவ்ளோ ரேட்டு் ஏருனாலுமே அது வந்துட்டு இருந்தாதா மதிப்புங்குற மாரி ஆயிருச்சு நம்மளோட இதுல தமிழ் கலாச்சாரத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா நகை போ ப்ப வந்தாவே இவங்க வந்துட்டு பணக்காரங்க இருந்தாதான் மதிப்பாங்க அந்த மாரி இருக்கு அப்படி இருக்கும் போது வாங்கிட்டு இருந்தோ ஆனா இப்ப போற விலைவாசி பாத்தா ஒரு பவுன் வாங்க ஒன்ற லட்சம் அந்த மாரிலாம் தேவைப்படும் போது எங்க போயிட்டு வாங்கி என்ன பண்றது அப்படிங்கிற மாரியான மனநிலைதான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலாம்
ஆமா கண்டிப்பா ஆனா வாங்கி வச்சவங்க அதெல்லாம் வந்து பிற்காலத்துக்கு எதுக்காவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல மதிப்பு மதிப்பா இரு கும்மோ அப்டின்றறா மாதுரியா இருக்கு
அது என்னமோ கரெக்ட்டுதா ம்
நம்ப அப்ப வாங்காம பொய்ட்டோமே அப்டின்றா மாதுரியு தோணுது
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா ஏன்னா வந்துட்டு முன்னாடியே அந்த டைம்ல வாங்கி வச்சிருந்துருந்தா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கு ஏன்னா ஒரு நாலஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி எல்லா ஏழாயிர எட்டாயிர இர்ந்துச்சு கிராமே அது நம்மளுக்கு ஒரு ந பெருசா தெ ஆனா அப்போதிக்கு அந்த அமோண்ட் பெருசுதா அப்போ அந் த அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணி மிச்சப்படுத்தி வெச்சு ம் ஒரு ஏழாயிர எட்டாயிரம்னா ஒரு பவுன் வாங்க நாப்பதாயர ஐம்பதாயர சேத்தி வச்சு பொய் வாங்குறது அப்டின்றது அப்போ பெருசுதா ஆனா இப்ப யோஸ்ச்சி பாக்குமோது இவ்வளவ் வந்துட்டு அ ஒன்ற லட்சத்துக் நிக்கிகும்போது அப் இப்ப எப்புடியாவுது இரு கைல இருக்குறத அடமான வச்சாவ்து வாங்கி வச்சிருந்துருக்லா அப்டின்னு தோணுது
இதேதாம்ப்பா நானு சொல்ல வந்த இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்குற காலத்துலந்தா குட அந்த நக ரேட்டு வந்து பாத்தீங்ன்னா அப்போ ரேட்டுக்கு ஐயுயோ இது ரேட் அதிகமாயிட்டுது என்ன இவ்ளோ ஏறிட்ச்சு அப்டி வரலாறுக்கானாத அளவுல ஏறிட்டுன்னுவாங்க ஆனா ஒரு ஒரு முறயு அந்த வரலாறு காணாததா ஏறிட்ருக்கு நம்ளோட அ சம்பாதியத்துக்கு அந்தோட மதிப்பு பாத்தீங்ன்னா பல மடங்கா இருக்குறா மாதுர்தா இருக்கு அப்ப நம்ப்ளால வாங்குற்துக்கு முடியாத மார்தா இருக்கு அது எப்பவுமே இதோட தாக்குதல் அப்டித்தா இருக்கு இதுக்கு ஏற்றதுக்கு கார்ணோ என்னவா இருக்கு
ஏறதுக்கு காணோ பாத்தீங்கன்னா அந்த யுஎஸ்ல இருந்துதா எதோ உ இந்த இந்த மாரி எதோ வெளி கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரில இருந்துதா எல்லா ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க நகைகள அதனாலதா ஏறுது அது இல்லாம அந்த வெளிநாட்டு பணத்தோட மதிப்பு உயர உயர இதோட து ஏறுது அப்டிங்குறாங்க இப்ப ரீசண்டா ஒரு நியூஸ் நம்மளோட இதுல வந்துருந்துது பாத்தீங்ன்னா என்ன நியூஸ்னா நம்ம நா நாட்ட பொறுத்த வரிக்கு நம்புளோட மேல் அதிகாரிகள் ஆ நேம் சொல்ல கூடாதுங்ற்ரக்கா நா சொல்லுல அ என்ன சொல்லிருக்காங்க அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா தங்கோ வாங்கற்த வந்து கொறச்சுக்கோங்க வாங்காதீங்க இப்போதிக்கு அதுக்கப்றமா அதிகமா வெளியிலல்லா ட்ரேவல் பண்ணாதீங்க பெட் ட்ரோல் வெல ஏறிறுச்சு தங்க வெல ஏறிறுச்சு இதெல்லாமே நிற்த்துனா வந்து கொறைய் வாய்ப்புருக்கு அந்த மாரி சொல்றாங்க அது வந்து எந்தளவுக்கு பில் அப்டின் தெரிய்ல
ஆமாப்பா இதுக்கு கார்ணம் என்னன்னா நீங்க சொன்னா மாதுரி இப்ப போர் நடந்துட்ருக்குன் சொல்றாங் பாத்தீங்ளா அதனால கூட அந்த மாதுரில்லா இன்வஸ் பண்றீங் பாத்தீங்களா இப்ப எல்லாருமே என்னன்னா அஹ எது ஏறுதோ அது மேல வந்து இன்வெஸ்ட் பண்றாங் இப்போ ட்ரோல் வந்து ஏறுச்சினா கட கடகடன்னு போய் பெட்ரோல்ல ஈன்வெஸ் பண்றாங்கு இப்ப கோல்டு ரேட்டு எரிசுனா டக்குனு வந்த கோல்டு இந்த மாரி ஆ மாத்தி மாத்தி இன்வெஸ் பண்றாங்க இதுல வந்து நம்ப்ள மாதிரி ரொம்ப அடித்தட்டு மக்கள் தா பாதிக்கப்பட்றோன்தா எனக்கு தோணுது
அது என்னமோ நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட்டுதா ஏன்னா வந்து இந்த மாரியான விஷ்யங்களால வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கவ்ங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கெடையாது இது வந்து அவ்ங்க சாதார்ணமா ஒரு நாளைக்கி இன்ன ஒரு ஹோட்டல் போய் நம்ம ஒரு நாளைக் ஒரு ஹோட்டல் போய் ரெண்டாயர மூணாயர செலவ் பொண்ணாலே குடும்பத்தோட போய் செலவு பண்ணனாலே அது வந்துட்டு பெரிய இஷ்ஷுவா நெனைப்போ ஆனா அவங்க ஒரு ஆளுக்கே சும்மா ஒரு மார்னிங் ஒரு டிஃபன்கே இருவதாயர முப்பதாயர செலவ் பண்றவங்களுக்கு இது என்ன வெலை ஏறுனாலு பெருசா தெரியாது ஒரு பெட்ரோல் வெலையு தெரியாது சிலிண்டர் வெலை ஏறுனாலு தெரியாது இல்ல கோல்டு வெலை ஏறுனாலு அவுங்களுக்கு அது பெருசா தெரியாது
ஆமா இப்ப அ வாங்கி வச்சு வைக்கலாமா வேணாவா இல்ல இதுக்கு மேல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அ இது வந்து மாறு இப்ப வந்து அந்த மாரி மாறம்பொழுது ரொம் ப கம்மியாகு தங்கத்தோட மதிப்பு வந்து ரொம்போ நம்ம கம்மியா ஆகலா அப்டின்ற மாரி சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இதுக்கு வாய்ப்பே இல்ல இன்னு ஈரமாகண்டி எறங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்டியு சொல்றாங்க இன்னோரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பூமி கடில அந்த தங்க வந்து இருக்கறது வந்து இது உற்பத்தி ப பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வந்து ஏதோ ஒரு சில காலநிலை மாற்றத்துனால நெறையா அது உற்பத்தி ஆயிருக்கு அது வந்து அதோட இதுவே இல்ல அ தங்கத்தோட வள் வளமே வத்தி போச்சி அப்டின்ற மாதிரி சொல்றாய்ங்க இது எத எடுத்துக்கறது நம்ம எத விட்றதுன்னு தெரில எனக்கு தெருஞ்சு இந்த மாரி கோல்டு இந்த மாதிரிலா அ போறத விட கொழந்தைங்களுக்கு நம்ப நல்ல படிப்பு சம்பாதியத்த பார்டினர்ல்லா பாருங்க தங்கத்த யூஸ் பண்றாங்க
ம்ஹூ கெடையவே கெடையாதுன் சொல்லா
அ அது என்னனா இப்போ போர் பதட்டோ காரணமா இதல்லா வந்து ஒரு ஒரு தங்கத்த வந்து நம்ப சேத்து வச்சுட்டம்னா அந்தந்த நாடுக அவங்கவுங்க சேஃப் பிதாக தங்கத்த சேத்து வைக்கிறாங்க அ அப்டின்ற மாதிரி நெறைய நியூசஸ் தா நா பாக்குறே நானு
ஆமா அது என்னமோ உண்மதா என்ன நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட்டு தா இப்ப வந்து பாத் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில மட்டுந்தா அதிகமா வந்து தங்கத்த வந்துட்டு அதிகமா ஒரு இன்வஸ்ட் பண்ணணு ஒரு சேத்து வைக்கணு அப்டிங்கறதல்லா நெனச்சுட்ருக்காங்க ஆனா வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது அ எதாவது ஒரு இப்ப ஒரு இங்லீஷ் படமோ இல்ல வேற எதாவது ஒரு மூவி பாக்கும்போது அதுல கோல்டுன்னு ஏதாவது யாராவது யூஸ் பண்ணிருக்கறது நம்மளுக்கு தெரிதா கண் கூட பாத்துருக்கமா கெடையவே கெடையாதுன்தா சொல்வே நா என்னமோ ஆனா இது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா யூஸ் பண்றதுனாலதா அதோட வெல வெல ஏறிற்குன்னே சொல்லலா உண்மய சொல்ல போனா
அது காரணொ வந்து என்னா சொல்றாங்க ஒரு பொண்ணுன்னு இருந்தா மொன மூக்குலயாவது மூக்குத்தி இருக்கணு தங்கத்துல போட்ருக்கணு அப்டின்ற மாரிதா நம்மளோட தமிழ் கலாச்சாரமே நம்மள வந்து நம்மள வந்து மோல்டு பண்ணி வச்சாங்க தமிழ்னு இல்ல இந்தியாலயே இதுலயை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே வந்து ஒரு சில எ வட இந் யுனு இவ்கல்லா வந்து தங்கத்த அதிகமா பயன்படுத்த மாட்டேன்றாங்க
ஆமா ஆமா அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குந்தன் செட்டுன்னு சொல்லிட்டு அந்த கவரிங் செட்டு மாரி இருக்கு பாத்தீங்களா அதேதா அதிகமா யூஸ் பண்றாங்க அதுவே அவுங்களுக்கு வந்துட்டு பெருசா தெரியுதோ என்னவோ தெரியல அந்த கோல்டுமே வந்து பாத் தீங்கன்னா ஒரு மாரி கவரிங் மாரி இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு மாரி கலர்ல அதுதா யூஸ் பண்றாங்க அது உண்மையான கோல்டா செலவு ப ஆகுமா ஆகாதல்லா எனக்கு தெரியல
அதுதான் பா அது வந்து டல்பினிஷினு சொல்லுவாங்கில்ல
ஆமா ஆமா
மேத் மேத்
மேட்ஃபினிஷிங் மேட்ஃபினிஷிங்
அந்த மாரி உபயோகப்படுத்தலா இப்ப எல்லாருமே என்ன தா தங்கோ அப்படில்லா வச்சிருந்தாலமே இந்த இமிடேஷன் ஜுவள்ளரிசக்கு தா நறையா மதிப்பு குடுக்குறாங்க ஏன்னா இத வந்து ஒரு முறை தா நம்ம வாழ்னால்ல ஒரு முறை வாங்கிட்டோம்னா ஒடஞ்சாதா மாத்தனு இந்த வேஸ்டேஜு அப்புறோ வந்து செய்க்கூலி சேதாரோ புதுசா வாங்க
உம்
போட்டு ஒரு ஒரு லட்சோ ரூபா மதிப்பு உள்ள ஒரு பொருள் நம்ம மதி இருக்குனா நம்ம விக்கும் போது எப்படி பாத்தாலு அதுல இருபதாயிரூபா கம்மி ஆருயிச்சு
இல்ல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட்டு தா கம்மியாகுதுங்கிறது கரெக்ட் தா இப்போ வந்து ஒரு பத்து இருபது வருசதுக்கு முன்னாடி நம்ம நகைய எடுத்திருந்தோம்னா அப்ப வெலை என்ன இப்ப வெலை என்ன அப்படி பாக்கும்போது வாங்கினதுல இருந்து கம்மியாதுன்னு சொல்லலா அப்ப ஒரு பவுன் நாலு நாலாயிர ரூபா அஞ்சாயிரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா இப்ப வந்து அதோட வெலை எங்க ஒன்ற லட்சோ அப்ப வந்து இருபதாயிரோ கம்மிங்கும்போது அத நம்மளுக்கு பெருசா தெரியாதுல்ல
கரெக்ட்டு தா ஆனா வாங்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்க்கூலி சேதாரோ இதெல்லா போடுறாங்க தங்க செய்யறவங்களுக்கு அந்த சேதாரோன்றது எப்பவுமே வ த இல்லவே இல்ல ஏ நீங்க சேதாரோ குடுக்குறீங்கன்ட்டு நெறைய கோல்டு அந்த கடை வச்சிருக்கங்க அதுளேயே நம்மக்கு நறைய நியூஸ் இந்த ஆட்ஸ் எல்லா நம்ம பாத்திருப்போ அப்ப இதெல்லா பாக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்ப எக்ஸ்ட்ரா நம்ம இருபதாயிரோ குடுத்து வாங்குறோ அப்போ நம்மளுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க கேடிஎம் வாங்குனீங்கன்னா நீங்க அப்ப திரேட்டுக்கு அப்படியே வாங்கலா அப்படின்னு தா சொல்றாங்க
உம்
ஆ எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க திரும்பி ரிடன் ஒரு பொருள் வாங்கும் போது அ நீங்க வந்து அந்த பழைய பொருள் போடும் போது உங்களுக்கு அப்படியே நீங்க போடலா அப்படின்றாங்க ஆ அதுலயுமே வந்து வேஸ்டேஜ் போட தான செய்றாங்க
ஆமா ஆமா ஏன்னா ரிட்டன் போட்டாலுமே வாங்கும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ரிட்டன் போடும் போது என்ன வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா நீங்க யூஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இங்க பாருங்க கருப்பு கலர்ல ஆயிருச்சு அப்டி ஆடுயிருச்சு இப்படி ஆயிருச்சு அதனால தா உங்களுக்கு வந்துட்டு த்தி ஜெஸ்ட்டு உங்களுக்கு அமௌன்ட் வண்ட்டு டிடக்கட் முழுசா வந்துட்டு பண்றாங்க
ஆமா அதனாலதா அ கேக்குது பா அதனால தா என்ன பண்ணுணா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜுவல் வாங்கிட்டோம்னா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து திருப்பி போடாத அளவுக்கு நம்ம வந்து வெச்சுக்கணுன்ற மாதிரிதா எனக்கு தோணுது சேஃப்டிக்காக வெச்சுக்கலா யூஸ் பண்றமோ இல்லையோ ஒரு சேஃப்டி அவ்ளோதா செரிப்பா நல்லா பேசிட்டோ நம்ப நெறைய கோல்ட பத்தி வாங்குறோ மோ இல்லையோ பேச்சு மட்டு நல்லா வருது அ பாய்ப்பா
இரி பாய் பாய் ஆ
ம்